ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி கேக்குது தோழி உங்களுக் கேக்குதா
ஆ கேக்கறதுமா
நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கேம்ப்பா சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ந இப்பதா சாப்ட்டம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னிக்கி
ம் ம் இன்னிக்கி தங்கம் வந்து என்னன்னா வகைகள்ல நம்ம சேமிக்கிலாம்
ம்
அது வந்துட்டு நமக்கு அவசர தேவைக்கி அது எப்டி பயன்படுகிறது அத்ன்டுய பயன்கள் அத பத்தி நம்ம தொடர்ந்து பேஸ்ளாங்ளா
பேசலாம்மா பேசலா நல்ல விஷ்யமாருக்கு
ம் ஆ இப்ப நம்ம ஆரம்ப காலகட்டத்துலருந்தே நம்ம வந்து பாத்தோ அப்டீனா அ நம்ம சேமிப்புக்கு த அ கடனுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது
ம்
சேமிப்புங்கிறது நம்ம பணத்த எடுத்து வெச்சுட்டு சேர்த்து வத்த பணத்த எடுத்து நம்ம செலவு பண்றோ
ஆமா
கடன் அப்டிங்கிறது நம்ம இப்ப ஆன்லைன் லோன் ஆகட்டு ம அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்றோனா குறிப்பிட தொகைய முன்கூட்டியே வாங்கிட்டு நம்ம அதிக தொகைய வந்து செலுத்துறோம்
ம்
நம்ம கடன் அப்டிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்து நம்ம போகாம இருக்கணு அப்டின்னா நிச்சயமா நம்ம கிட் டு சேமிப்பு முறைகள் இருக்கணு அதுல முக்கியமானது ஒன்று தங்கம் அது எந்தெந்த வகைகள்ல சேமி க்கலானு நீங்க சொல்லுங்கள்
ம் சீட்டு போடலா அ தங்க தங்க நக கட இருக்குல்லியா அங்யே சீட்டு போடலா அப்புறோ சின்ன சின்ன கடைங்கல்லா இருக்கு பாருங்க மாசோ ஐநூறு ருவா முன்னூர் ருவா அது அவுங்கவுங்க வசதிக்கி தகுந்தா மாரி அங்க போடலா அப்பறோ வந்து அ டிஜி கோல்டுல போல்லா அப்றம் கோல்டுல வந்து ஃபேங்க்லெல்லா கோல்டு பத்ரோ அ மாரி குடுக்குறாங்க அதுல சேமிச்சு வைக்கெலா நானு போத் நம்ப மாசம் மாசம் ஒரு அமவுண்ட்டு ஒரு ஆர் டி மாரி கட்டிட்டு கூட ஒரு ஒரு கிராம் காயின் ரெண்டு கிராம் காயின் கூட வாங்கி வைக்கலா
இந்த மாரி பலதர பல விஷ்யங்கள்ல நம் இப்ப முதலீடு செய்யலா தங்கத்துக்காக ஏனா அது அப்புடியே பன்மடங்கு திரும்பி வரப்போறது நமக்கு
நிச்சயமா தோழி நிச்சயமா நல்ல விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க
ம்
ஆ நீங்க சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல எல்லா தங்கம் வெறு பவுனே வந்துட் தில் எரநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அப்டிதா இருந்தது அதுக்கப்புறம் நாங் அங்க கல்லூரி படிக்கும் காலங்கள்ல வந்துட்டு கிராம் அதாவது பவுனே வந்து நாலாயிரம் ரூபாய் அப்டிதா இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சத்த வந்து இருச்சு சோ நம்ம வந்து ஒரு வகையான பேசிவ் இன்கம் அப்டின்னு சொல்ல கூடியதுல இந்த மாதிரி தங்க நகைகள் வாங்கி வைக்கிறது வந்துட்டு மிக சிறந்தது அதாவது என்னைக் இருந்தாலும் நம்ம உழைக்காமலேயே ஒரு வருமானத்தை ஈட்டித்தர சேமிப்புகள்ல வந்து தங்கமும் ஒன்று
ம்
ஆ அத வந்து அடமான வைக்கிறதுக்கு அதிகமா பயன்படுத்தாம
அ
ஆ நம்ம வந்துட்டு அந்த தங்கத்த வந்து காயினாவோ அல்லது அ நம்ம வந்து காயினா வாங்கி வச்சோம் அப்டின்னா
ம்
நிச்சயமா எதிர்காலத்துல அதனுடைய மதிப்பு வந்துட்டு நமக்கு கூடுதலா இருக்கும்
ஆமா
ஆ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம அந்த காயின்கள வித்துட்டா நமக்கு வந்து லாபகரமா இருக் கும் அவசர தேவைக்கு நம்ம அடமானம் வைக்கிற மாதிரி இருந்தாலும் அதே ஆறு மாதம் அல்லது ஓர் ஆண்டுக்குள் நம்ம வந் து திருப்பீற மாதிரிதா நம்ம வைக்கணும்
சேரி
அந்த மாதிரி சமயங்கள்ல நிச்சயமா அது வந்து பயனுள்ளதாக இருக்கும்
ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா கடனே இல்லாம இருக்காங்க பாருங்க ஜாலியா அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப தங்க வெலை ஏறுனதுனால அவங்ககிட்ட இருக்கிற நகையெல்லா கொண்டு போயி பேங்க்ல வச்சு அந்த பணத்துல புது நகை வாங்கி வச்சுக்கிறாங்க
நிச்சயமா தோழி நிச்சயமா ஒரு காலத் துல நா இதை வந்து செய்திருக்கிறேன் அப்படி ஆரம்பிச்சது தா மொதல் கடன் கடன் அப்பவு எங்க வீட் அப்யே சொன்னாங்க கடன் இல்லயேன் சொல்லி ஒரு கடன உருவாக்குறியே அப்டின்னாங்க அப்ப வந்து தெரியல
அதா அதாவ்து எப்டின்னா அது வெக்கிறக் அந் மாரி பண்றது தப்பு இல்ல சேமிப்புதா நா இல்லன் சொல்லல்ல ஆனால் நம்மகிட்ட வந்து மாசோ இருவதாயிரம் கையில பணம் இருக்கணும் அப்பதான் அந்த அமைப்புக்கு போகணும்
அமைப்புக்கு போகணு இப் இன்னோன்னு தோழி அந்த மாதிரி ஒரு இருந்த காலகட்டத்திலெல்லா பண்ணனு ஆனா என் என்னன்னா அந்த இருபதாயிரமோ பத்தாயிரமோ ஒரு நிரந்தர வருமானமா இருக்கணும்
அதுதா சொல்ற
அது வந்து முக்கியம் எப்ப மாத சம்பளோ நிச்சயமா இருபதாயிர அல்லது முப்பதாயிரம்னா அத வந்து நம்ம பண்ணலா இப்ப ஆன்லைன் வேலைகள் அந்த மாதிரி வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத வேலைகள் வைத்து நம்ம வந்து அந்த மாதிரி பண்றப்ப அ ஆ நிச்சயமா அது வந்து ஒரு ஆபத்துலதா முடிந்தது ஏனா அப்பொழுது வந்து பாத்தீங்கனா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நாப்பதாயிரம் வருமானத்தில் இருந்த போதுதா இதை நா நம்பி எறங்குனே நான் இறங்கி ஓரிரு மாதத் தல ஒரு வளையல வச்சு இன்னொரு வளையலு எடுத்தாச்சு. ஆனா ஓரிரு மாதங்கள்ல வந் து கால சூழ்நிலைனால வேலைய இழக்க வேண்டிய சூழ்நெல ஏற்பட்டுச்சு
ம்
அந்த மாதிரி சமயங்கள்லதா அது வந்து நிச்சயமா அது ஒரு பெரிய சுமையாதா நமக்கு வந்து மாறுச்சு அந்த மாதிரி சமயங்கள்லா நம்ம வந்து அது வந்து ஒரு அ நிரந்தரமான வேலை அல்லது அரசாங்க வேலை இருப்பவர்கள் அத செய்யும்போ து நிச்சயோ அது பயனுள்ளதா இருக்கு
ம். நல்ல விஷ்யொ
பிள்ளைகளுக்கு எபடி நகை சேமிக்கலாம்
ஆ பெண் பிள்ளைகளுக்குல்லா வந்து நம்ம இப்ப நகை கடையிலேயே ஷீட் போடுறானேமா மாசம் ஆயிரூபா ரெண்டாயிரூபா
ப்டின்னா இப்ப ரெண்டு வய்சு மூணு வய்சு பெண் குழந்தைகன்னா
ஆ
அவுங்களுக்கு வந்து இப்ப ஒரு இருபத்தஞ்சு பவுன் முப்பது பவுன் சேத்தணு அப்டின்னா சின்ன வயசுல இருந்தே
காயின் வாங்கனு காயின் மா-மாச அ மாசம் ஒரு கிராம் காயின் வாங்கணு வச்சுக்கணு அதுக் நம்ம என்ன பண்ணனு மொத கையில எப்பப்பல்லா காசு கெடைக்கிறதோ அது ஒரு சின்ன உண்டியல் மா திரியோ இல்ல அஞ்சர பெட்டிலயோ போட்டு வச்சுகிட்டே வரணு அந்த காசு சேரும்போது அது கூட கொஞ்ச பணத்தை போட்டு ஒரு கிராம் அர கிராம் அந்த மாதிரி வாங்கி வாங்கிண்டே வரும்போது அது ஒரு நூறு கிரா நூறு காயின் சேரு சேரும்போது அது அப்டியே போட்டுட்டு கொழந்தைக்கு என்ன நக வேணுமோ அப்ப வாங்கி வச்சுக்கலா
நிச்சயமா தோழி எனக்கு ஒரு சின்ன சந்தேக இப்ப நம்ம வந்து அந்த ந சையா வாங்கி வைக்கும்போது அந்தப் பெண் குழந்தைகள் வந்து வளந்து வர கா-காலகட்டத்துல இந்த டிசைன் வந்து எங்ளுக்கு புடிக்கல
ம்
நீங்க ஏ பழைய டிசைன்ல நகை எடுத்து வச்சீங்க அப்டின்னு கேட்கக்கூடிய சில குழந்தைகள் இருக்க கதான் செய்றாங்க அந்த மாதிரி சமயங்களில் வந் து நம்ம இதை எப்படி தவிர்க்கலா அல்லது எப்டி மாற்றம் செய்யலாம்
அதுதான்ப்பா நீங்க காயினாவே வாங்கி வச்சுண்டு கல்யாண சமயோ வருது பாத்தீங்களா அப்பதா நீங்க அந்த காயின கொண்டு போயி அவங்ளுக்கு புடிச்ச நகையா வாங்கி தரணு இல்ல ஒரு பெரிய பொண்ணாயிட்டாங்க இல்ல ஒரு ச ஒரு ஒரு ச காலேஜ்ஜி போறாங்க ஒரு செயினு ஒரு தோடு ஒரு மோதிரம் போடனுனா அததுக்கு தகுந்தா மாதிரி அந்த காயின எடுத் த்துனு போய் வாங்கி குடுத்துட்டு மீதிய வந்து அவ கல்யாணத்தப்பதா நம்ம அத ரெடி பண்ணனு அது வரைக்கு அது வே கோல்டு பா தங்க பாராவோ இல்ல தங்க காய்னாவோ வாங்கி வைக்கிறதுதா உ-உத்தம
ம் நிச்சயமா தோழி நிச்சயமா
வந்து நால்ர பவுனுக்கு ஆரம் பண்ணினேன் ஆசாரி கிட்ட குடுத்து பண்ணினே அன்னக்கு முப்பத்தஞ் அஞ்சாயிரம் இன்னக்கு அது நால்ர லட்சொம் அது அந்த முப்பத்தஞ்சாயிர பண்ணது எம் பொண்ணு என்ன சொல்லிட்டா அது ஒனக்காகத் தானே பண்ணின்ட எனக்கு இந்த மாடல்ல்லாம் புடிக்கல எனக்கு வேணான்ட்டா என்னால வந்து அத அழிச்சுட்டு வேற பண்ணனுன்னா கையிலத் திருப்பியு ரெண்டு லட்சொம் வேணும் நமக்கு அதுனால நான் ஆமா அதுல செய்கூலி சே சேதாரம் ஆ எல்லாமே போகுறதுனால நான் அத வந்து அப்புடியே வச்சிருக்கேன் என்னிக்காவது அது உபயோகமாகும் அப்டின்னு
ஆ அத வந்து சில நகைக் கடைகள்ல செய்யறாங்க இல்லங்கம்மா அதாவது பழைய நகைகளை வந்து ஒரு வருடமோ அல்லது இரண்டு வருடமோ நம்ம சேமிப்பு மாதிரி வச்சிரணும்
ம்
அ விக்கும் போது இப்ப இந்த சுமார் இந்த நகையோட மதிப்பு ஒரு எடுத் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரெண்டு லட்சோம்ன்னு வைங்களே
ம்
அந்த நகைக்கு பதுவா அவங்க வந்து அந்த நகைய அ ஆ நடமானம் கெடையாது சேவிங்ஸா எடுத் த்துக்குவாங்க நம்ம பணத்த எப்டி ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்றோமோ அதே மாரி அந் இந்த நகைய வந்து ஆ நகை கடைக்காரங்க ஒரு வருடம் அல்லது இரண்டு வருட காலகட்டத்துக்கு வந்து அத வெச்சுக்குவாங்க முடிச்சதுக்கு அப்றம் அந்த எத் இரண்டு வருட காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்றம் அந்த நகைக்குங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட் அப்ப அதனுடைய மதிப்பு வந்து உயர்ந்திருக்கும் அந்த பழைய நக பயே வந்து நம்ம புது நகையா வந்து இழப்பு இல்லாம மாத்திக்கலாம் அப்டிங்கிற மாதிரித் திட்டங்கள் நான் நகை கடைகள்ல கேள்விப்பட்டிருக்கேங் க்பட்ருக்கேன் தோழி நான் வந்து பண்ணுனது கெடையாது ஆனா வந்துட் வண்ட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி திட்டங்கள் வந்து இருக்கு
செரி இப்ப நம்ம நகைய வந்து அவங்ககிட்ட குடுத்து வக்கிறோம்ன்னு நமக்கு என்ன ஒரு ஆதாரம்
இல்ல ஆதாரம் வந்து பாண்ட் அல்லது இது வ அதாவது நல்ல அ இதான நகைக் கடைகள்ல வந்து குடுக்கணுங்க்ம்மா அதனுடைய மதிப்புக்கு வந்து பாண்ட்டு அல்லது ரெசிப்ட் வந்து அவேங்க குடுத்துருவாங்க இப்ப வங்கியில போஸ்ட் ஆஃபிஸ்ல அந்த மாரி பாண்டு குடுக்குற மாரி அந்த நகைக் கடையிலயும் இவங்க வந்து இவ்ளோ கிராம் நக வந்து இங்க வச்சிருக்காங்க ஃபிக்சட்ல இவ்ளோ இவ்ளோ டியூரேஷன்ல வந்து வச்சிருக்காங்க ஆறு மாதம் அல்லது ஒரு வருடத்துக்கு அப்றோம் புது நகையா மாத்தி தந்துடுவாங்க அப் அப்டிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து நமக்கு குடுத்துருவாங்க அரசாங்கத்தால் செல்லுபடியாகக் கூடிய ரெசிப்ட் அல்லது அந்த மாதிரி குடுத்துருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க தோழி அத வச்சு நம்ம வந்து அதனுடைய மதிப்பு வந்து கூடிரும் அந்த மதிப்புக்கு ஏற்றவாற் நம்ம புது நகைகள் வந்து எடுத்துக்கிற திட்டமும் இருக்கறதா நா பல இடங்கள்ல கேள்வி பட்டிருக்கே பட் அனுபவம் கெடையாது
சரி இப்ப அந்த மாரி எடுக்கும்போது அந்த நகைக்கு செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போடுவாங்களா
அ அ ஆமா புதுநகைக்கு போடுவாங்க தோழி ஆனா என்னன்னா நா பழைய நகையை அப்டியே கொண்டு போய் குடுக்கற இப்ப அந்த ரெண்டு லட்சோ அப்டியேதா இருக்குங்க நமக்கு செய்கூலி சேதாரல்லா நமக்குதா நஷ்டோ ஆனா இந்த மாரி ஒரு வருடம் அல்லது ரெண்டு வருடம்போது அந்த ரெண்டு லட்சோ நகை வந்து உனக்கு ரெண்டரை லட்சோ உங்களுக்கு ரெண்டரை லட்சமாவோ மூணு லட்சமாவோ மாறிரு
ம்
அந்த நகை மதிப்பு ஏற ஏற நம்ம வெச்சிருந்த அந்த பழைய நகையினுடைய மதிப்பு ஏறிரு
ம்
இப்ப நம்ம புது நகை எடுக்கும்போது இப்ப ஃபிக்சட் டெபாசிட்ல நம்ம பணோ போட்டு வெச்சா எப்டி தோழி ஒரு அஞ்சு லட்சோ போட்டு வச்சா ஒரு வருஷோன்னா அது கழிச்சு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரோ அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரோ அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு வட்டி போட்டு தருவாங்கல்ல அதே மாதிரிதா தோழி இந்த நட் கைய நம்ம வைக்கும் போது நகையனுடைய மதிப்பு அதிகமாக அதிகமாக நம்ம வைத் வெத்திருக்கிற அடம் அந்த நகையின் மதிப்பு வந்து அதிகமாகு அப்ப அது க்கு இணையானா நம்ம புது நகைகள் லேட்டஸ்ட் மாடல்ல வந்து நம்ம எடுத்துக்கற மாரி அந்த திட்டங்கள் எல்லா இருக்குதாமாங்க
சேர் சேர் ஏனா நா என் ஃப்ரெண்டோட பொண்ணு அப்டிதா கொ கொழந்த பொறந்தலிருந்து அவுங்க வீட்டுக்காரரு வந்து ரெண்டு லட்சோ சம்பாதிக்கிறாரு ஐ டில ஹைதராபாத்ல
தோழி நம்ம தொடர்ந்து அடுத்த இதுல தொடர்ந்து பேசுவோம் தோழி நன்றி வணக்கம் ம்